ஹோ
நலா இருக்கீங்ளா ரொம்ப நாள் ஆச்சு கூப்டு
ஆஹ் நல்லா இருக்கங்க நீங்க என்ன நா ரெண்டு மூணு டைம் கூப்ட பிஸி பிஸினே வருது
ஆமாங்க கொஞ்சோ பிஸின்னு வந்து பிஸியா இருந்ததுங்ளா அதனால பேச முடியலங்க
வாழத்தாரு எல்லா வெட்டியாசுங்ளா
ஓ வெட்டிடோங்க உங்ளுக்கு தெரியுமா வெட்னது
ஆமாங்க சொன்னாருங்க வெட்டிட்டு இருக்கீங்கன்னு நாம எல்லா ஒரு ரெண்டு பேரு ஒட்டுகாதானே போட்டோ நீங்க சீக்கிரோ வெட்டிட்டீங்க
ஆமாங்க இது என்னனா எங்ளுக்கு காயெல்லா காய்ச்சு முடிச்சிருச்சுங்க அதனால வெட்டிட்டோ
ஆமா நீங்க நேந்தர வாழ போட்ருந்தீங்கல்ல அதனால உங்ளுது சீக்கிறோ முடிஞ்சிருச்சு
ஆமாங்க
இல்லங்க ஃபுல்லா எல்லாமே வெட்டிடீங்ளா
எல்லாமே வெட்டலைங்க இருக்குது கொஞ்சோ ஒரு பத்து பதினஞ்சு இருக்குதுங்க ஏங் கண்ணு வேணுங்ளா
இல் இல்லைங்க நாங்க நேந்தரையே போட மாட்டோங்க நாங்க போகன் கண்ணுமு க ப்பூற வள்ளியுந்தா போட்ருக்குங்க அதங்க வந்து போங்கன ஒரு ஒரு இது பேட்ச் வந்து ஒரு இது வந்து வெட்டியாச்சுங்க இன்னொரு அடுத்தது வந்து சின்ன கண்ணுகலா இப்பதா வந்துட்ருக்கு கொல போடுற அளவுக்கு வந்துருச்சு நாங்க நேந்தரங்கண்ணு வீட்டு செலவுக்காக ஒரு நாலஞ்சன மட்டுந்தா வெச்சிருக்கோ நாங்க அது நாங்க தென்ன மர தோப்புக்குள்ள தானுங்க போடறோ அதனால நாங்க வந்து நேந்தரங்கண்ணு போட மாட்டங்க
சேர் சேரிங்க செவ்வாழ ஒண்ணு காச்சிருந்ததல்லங் நல்லா இருந்ததா டேஸ்ட்டு இந்ததடவ எப்புடுருந்ததுங்க பரவாலைங்ளா செவ்வாழ காச்சதெல்லா உங் காட்ல
செவ்வாழைமு நீங்க சொன்ன மாரி ஒரு பதனஞ்சு வாழ செவ்வாழ போட்ருந்தோ அது வீட்டு செலவுக்கு தாங்க கொழந்தைகளுக்கு புடிக்குனு ஆனா செரி இல்லைங்க அது பழ வந்துங்க ஒரு நாலஞ்சு சீப்பு தா வந்துச்சுங்க வந்துட்டு பழ எல்லா ரொம்ப பெருசு ருசாதா இருக்கு நாங்க இயற்கை உரந்தா எல்லாமே பயன்படுத்துனோ ஆனா வந்து பழ வெடிச்சுருச்சு உள்ள வந்து இக்குற பழமெலா கூட ஓவ்வொன்னு கருப்பு கருப்பா அழுகிடுச்சி தாரு வெட்டி கொண்டு போய் பழுக்கவெக்கும்போது அது ஃபுல்லாவே பாதி வந்து பழுக்கவே இல்லைங்க பழுத்ததெலா அழுகி டுச்சுங்க உள்ள கொல கொல கொலன்னு ஆயிடுச்சு என்ன காரணன்னு தெர்ல ஒரு தார் மட்டுந்தா வெட்டிருக்கோ உனி மீதி தாரெல்லா இன்னு பழுக்க ஆரம்பிக்லிங்க நீங்க செவ்வாழ வெச்சிருந்ருக்கிங்ளா எதாச்சி அனுபவமிருக்கா
செவ்வாழ வெச்சிருந்தங்க இருக்குது இப்பதா கொல காச்சிருக்குது நீங்க வெச்ச செவ்வாழ கண்ணுலதா கொண்டு வந்து வெச்சுதுங் இங்க உங்க வீட்டுக்காரதா கொண்டு வந்து குடுத்தாருங்க வெச்சுதுங்க வெச்சுட்டு எல்லா பண்ணிட்டு இது பண்ண இப்பதா கொல விட் விட்ருக்குதுங்க இனி இது எப்டி வருன் தெரிலங்க வந்தா சொல்றங் செரிங்ளா உங்ளுக்கு வாழ ப்பழத்துல இப்ப எல்லா டேஸ்ட் நல்லாருக்குதுங்ளா எல்லாமே
ம் நாங்க வந்துங்க இப்ப வந்து பூவங்கன்னு வெச்சிருக்கங்க அது நல்லாருக்குங்க அது வந்து அபிஷேகத்துக்கு உபயோகமாகு கோயிலுக்கெல்லா அப்றோ கோயிலுக்கு மேக்சிமம் அதிகமாவே வந்து உங்களுக்கு கோயிலுக்கு தா கொண்டு போறக்குதா இந்த பழங்கள்லா தேவப்படுங்க பூவங்கன்னு தாங்க கற்பூரவள்ளி ரஸதாளி இந்த பழமெலா பல வகைகள் இருக்குது பழத்துல நாங்க தோட்டத்துல என்னென்ன வெச்சிருக்கங்னா பூவங்கன்னு நேந்தர் கொஞ்சோ வெச்சிருக்கோ செவ்வாழ கொஞ்ச வெச்சிருக்கோ அதிகமான பழங்கள் வந்து பூவங்கன்னு கற்பூரவல்லிதா வெச்சிருக்கங்க அப்பற ரசதாளி பழங்கொஞ்சோ வெச்சிருக்கோ அப்ற விருப்பாச்சி பழ கொஞ்சோ வெச்சிருக்கோ அந்த பழ வந்து கோயில்ல அது ஆ பெரிய கோயில்லய்லா அவிசேக பண்றக்கு ரொம்ப நாள் கெடமாக்கிறக்காக யூஸ் பண்றாங்க அப்றோ இன்னு என்ன பழ வெச்சிருக்கேனா மோரிஸ் பழ வெச்சிருக்கங்க மோரிஸ் பழ பச்ச வாழப்பழன் சொல்லுவாங்கல்லங்க அதுவு வச்சிருக்கோ இதுகெல்லா கொஞ்ச கொஞ்சந்தா வெச்சிருக்கங்க அதிக வந்து சாகுபடி பண்றது பூவங்கண்ணு கற்பூர வள்ளியு தானுங்க எல்லாமே தோப்புக்குள்ள இருக்குதுங்
சேர் சேரிங்க அதுதாங்க பாத்துட்டிங்னா இப்ப வந்து நம்ளுக்கு அறுவடை பண்ணி இது பண்றதுல கஷ்டந்தாங்க கொண்டு போய் போட்டு கடைக்கு போய்ட்டு அது கைல கா கை மேல காசு வாங்கறது ரொம்ப கஷ்டந்தாங்க விவசா யிகளோட அருமை எங்க புரியுதுங்க யாருக்கு நம்ளுக்கு தாங்க எல்லா வெச்சி இது பண்ணி ஏங்க கொண்டு போய் போடறதோடயா முடிஞ்சிரு நம்முளுக்கு அந்த பக்க வாழையை எடுத்து அப்றோ என்ன இந்த காத்தடிச்சா எப்படா விழுகு விழுகு விழுகுன் பாத்துட்ரு ப்போ இல்லைங்ளா காத்துக் நீங்க என்ன பண்ணிட்ருக்கிங்க விழுகறக்கு
கண்டிப்பாங்க இந்த தடவ எங்குளுது ஒரு நெறைய வாழைங்க அது தோப்புக்குள்ள வெச்சங்காட்டிங்க ரொம்ப ஹைட்டா போயிடுச்சுங்க சூரிய ஒளி படற எடத்துலதானங்க வாழ வளரு அது வந்து தோப்புகுள்ள சூரிய ஒளி கமியாதா கெடைக்கு அப்ப என்ன பண்ணுங்னா அது ரொம்ப ஹைட்டா போய் சூரிய ஒளி எங்க போ அந்த எடமா சாஞ்சு போகு அப்ப உங்ளுக்கு வாழையெல வாழ ரொம்ப ஹைட்டா போகும் போது ரொம்ப வெயில் இந்த வெயில் இந்த வருஷ வெயில் ரொம்ப ஜாஸ்தி தானுங்க வெயிலடிக்கும் போதுங்க அப்பிடியே முறிஞ்சு நெறைய வாழைங்க முறிஞ்சு விழுந்துருச்சுங்க
சேர் சேரிங்க முட்டுக்கெல்லா வெச்சீங்ளா அந்த குச்சி எல்லா கவுட்டு கோள் மாரி வெச்சு முட்டுக்கெல்லா வெச்சு பாத்தீங்ளா கொஞ்சோ நின்னுச்சானு
அ வெச்சங்க நீங்க சொன்னது கரெக்ட்டுதா முட்டு வெக்க சொல்லி நாங்க முட்டு வெச்ச எடமே முறிஞ்சு முறிஞ்சு விழுந்துருச்சுங்க நாங்க முட்டு பெரிய பெரிய மரஙளா வெட்டி கொண்டு வந்து வெச்சோ எங்க முட்டு வெக்கிறமோ அங்கயே ரெண்டா ரெண்டா முறிஞ்சு வுழுந்துருச்சுங்க
அதா அதாங்க காத்துக்குதா கீழ முறுஞ்சு முறுஞ்சு விழுந்துருதுங்க என்ன வண்றதுங்க ஐயோ ஏ ஏன் கேக்றீங்க
நீங்க சொன்னது கரெட்டுதா காத்துக்கு முறுஞ்சு வுழுந்தது மட்டுமில்லாம ஒரு வாழ கண்ணு வெச்சுங்க அதைய நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து எவ்ளோ வேல தெரியுங்ளா ஆழமா குழி தோண் டிங்க அதுல வந்து கொஞ்சொ ம் பூச்சிகள் வராமக்றக் க்கு வேப்ப பொண்ணாக்குன்னு சொல்லி அந்த வேர வந்து நம்ம வெக்கிற நாத்த வந்து அரிச்சிட்டு போகாமக்கிற எறும்பு வராமக்கிறக்காக அதுக்கு ஒரு ஒரு ஒற வெச்சுங்க அதுக்கு மேல கண்ணு வெச்சு மண்ணு வெச்சு மண்ண போட்டு அமுத்தி அதுக்கு மேல கொஞ்சோ மண்ண போட்டு கன்னு வெப்போ அது பக்க கன்னு வந்து வெல குடுத்து தாங்க வாங்கிட்டு வரணு வாங்கிட்டு வந்து வெச்சுங்க அது வளர வளர உங்ளுக்கு ஒரு ஆறு தடவ ஒரு இயற்கை மருந்தோ செயற்கை மருந்தோ பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கணுங்க அடிச்சாதா வளருங்க து வளந்து அதுக்கு மறுப்டியு ஒர போட்டு பக்கக்கண்ணல்லா அறுத்து எவ்ளோ கஷ்டொ தெரியுங்க்ளா ஒரு தார் மேல கொண்டு வரதுக் குள்ள அதுக்குள்ள எடையில நோவு வந்தாலு வந் ரு அப்ரோ காத்தடிச்சு முறுஞ்சு வுழுந்தாலு வுழுந்துரு என்ன ம தண்ணி இல்லாம் காஞ்சி போனாலு போயுருங்க ஒரு வாழத்தாரு ஒரு ஐநூறுவாக்கு போகுன்னு வெச்சுக்கங்க அதுக்கெவ்ளோ கஷ்டொ தெ ரியுங்ளா நம்மளுக்தாங்க அதோட அரும தெரியு
ஆமாங்க ஆமாங்க உண்மதாங்க அப்ரொ பாத்துட்டீங்க்ன்னா இந்த பக்கக்கன்னல்லா அறுத்து வுடுங்க அப்பப்ப வந்து அப்பதா நம்மளுக்கு வாழ கொஞ்சொ மேல வருங்க இல்லாட்ட இதாயிரு தண்ணியே பத்துறதுல்லைங்க கெணத்துல ரொம்ப கம்மியா இருக்குதுங்க ரொம்ப கஷ்டொ கூட வாழைக்கு தண்ணியே விட்டுருக்கும் பத்த மாட்டேங்குது இந்த மழ வேற பேஞ்சுதுன்னா பரவால்லன்னு பாத்தா மழையும் பேய்யமாட்டேங்குதுங்க வாழைக் தண்ணி இல்லாம பழுத்து பழுத்து பழுத்து பழுத்து நிக்கிதுங்க இது எலையெல்லா என்ன பண்றதுனே தெரியலங்க உங்க வாழைக்குல்லா தண்ணி இருக் குதுங்க்ளாங்க
அது ஏங்க கேக் றீங்க எங்க வாழைக்கு தண்ணிக்கெணத்துல தண்ணி பத்துலிங்க தோப்பும் இருக்கிறதுனால தென்ன மரத்துக்கு வாழைக்கு ரெண்டு ஈக்குவல் பண்ணி விட முடியலீங்க ஏ நாங்க வந்து மழ வந்துரு நெனச்சிட்டுதா வாழ வெச்சோ ஆனா இந்த தடவ மழ வராமுட்ருச்சு ஆனா மறுவடி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆ இது பண்ணிருக்கோ தண்ணிக்கு ஏற்பாடு பண்ணிருக்கோ போர் போட்ருக்கோ அதுலதாங்க தண்ணி எடுத்து போட்டுட்டு இருக்ரொங்க வேற வழியே இல்லங்க எல்லாத்தையுமே காப்பாத்தணு முல்லங்க செலவு தாங்க இந்த வருஷ ஜாஸ்தி லாபம் கொஞ்ச கம்மி தானுங்க என்ன பண்றதுங்க மரத் தியல்லா காப்பாத்தியாகணு முல்லங்க அதுதா போ போர் போட்டு போர் குலி போட்ருக்கங்க
கண்டிப்பாங்க கண்டிப்பா அப்ரொ வந்து பழத்துல எல்லா கொழந்தைங்ளுக்கு என்ன செஞ்சு குடுக்குறீங்க பழ வந்து இந்த பழம் பணியாரம் செஞ்சு குடுக்குறீங்களா அப்ரொ வந்து இது என்னதுங்க பழ பணியாரொ அதுக்கப்ரொ வந்து ஸ்மூத்தி இப் இப்போதா வந்து வந்துருச்சுல்லங்க ஆன்லைன்ல யூடியுப தொறந்தாலே வந்துருதுங்க எல்லாமே இந்த பலத்த அப்ரொ இந்த பாதம் முந்திரி பாலு இதெல்லா ஊத்தி ஐஸ்கிரீம் செஞ்சு சாப்பிடுறாங்க ஃப்ரிட்ஜ்ல வெச்சுட்டு அதுக்கப்ரொ ஸ்மூதியாக்கி குடிக் க்கிறாங்க என்னென்னமோ டெசட்ல்லா வந்துருச்சு இல்லைங்க்ளா
ஆஹ் ஆமாங்க நீங்க சொன்னது சரிதா எ பையன் வந்து பழத்த அரச்சு அது கூட பாதாம் முந்திரி இதெல்லா போட்டு பால் ஊத்தி குடிப்பானுங்க அப்ரொ இந்த நட்ஸ் எல்லா ஊற வெக்கும் போது பழத்த போட்டு குடிப்பாங்க மேக்சிமம் அப்படியே அவங்க அப்டியே சாப்பிட்டுக்குவாங்க அப்டி சாப்ட்டதா நல்லது நா சொல்லி குடுத்துருக்குற பழத்த அப்டியே சாப்ட்டுக்குவாங்க நா வந்து நேந்திர பழம் இருக்குதுல்லங்க அத நல்லா பொடி பொடியா போட்டு காய வெச்சுங்க பவுடரு பண்ணி அது கூட பாதாமு முந்திரி எல்லா போட்டு வறுத்து பவுடரு பண்ணிங்க கலந்து வெச்சுக்குங்க இவங்க வந்து பாலுக்குள்ள ஊத்தி கொஞ்சொ சூடு வன்னா கொஞ்சொ இதூ ஐஸ்கிரீம் மாரி கொஞ்சொ பிஸ்கட் காதன் பால்ல நெனச்ச எப்டி கொழ கொழன்னு வருங்க அந்த மாரி ஒரு கிரேவி மாரி வருங்க லைட்டா காச்சுனம்னா ஒரு மாரி புது புதுன்னு வரு அதுக்குள்ள சா நாட்டு சக்கர அத எல்லா போட்டு சாப்பிடுவாங்க அது நல்லா இருக்கு அந்த மாரி நேந்திரம் பழத்தோட சத்து ஃபுல்லா நெழல்லதா காய வெப்ப காய வெச்சா உங்களுக்கு சத்து கெடச்சிருங்க அத அப்டி சாப்பிடுவாங்க சிப்ஸ் போட்டு குடுப்பேங்க நேந்திரம் பழத்துல அப்ரொ நேந்திர பழத்த பழுக்க வெச்சு நீங்க சொன்ன மாரி பழத்துல பஜ்ஜி ஓட்டு குடுப்ப இப்ப பஜ்ஜின்னு சொன்னதா நியாவ வருது நாங்க பஜ்ஜி வாழ மரம் வெச்சிர்கோ நீங்க வாங்க ஒரு டைம் நா உங்ளுக்கு குடுக்குற நீங்க பஜ்ஜி சுட்டு சாப்ட்டு பாருங்க பொரியள் பண்ணி சாப்ட்டு பாருங்க சூப்பரா இருக்கு
கண்டிப்பாங்க கண்டிப்பா நம்ம இந்த பொரி இந்த இதுல பூ பொரியல் பண்ணி சாபிட்டு பாருங்க நம்ம பூம்பழம் இருக்குதுல்லங்க சாதா பூம்பழொ அதுல வந்து என்ன பண்ணுங்க கொஞ்ச வந்து பழுக்கறக்கு எடுத்து வெச்சுட்டு எப்டி இருந்தாலு இந்த ஏ கீழல்லா உழுகுதுன்னு சொல்றீங்கல்ல அதுல வந்து நீங்க எடு து வெச்சுட்டு அந்த பூம்பழத்துல சாதா பழாம் இருக்குதுல்லங்க அதுல பொரியல் பண்ணி சாப்ட்டு பாருங்க நம்ம எப்டி நா வந்து பஜ்ஜி வாழ எப்டி பொரியள் ஆகுதோ அதே மாரி சூப்பரா இருக்குதுங்க என்ன கொஞ்ச தேங்கா மட்டு கொஞ்சொ உண்டுன்னு போட்டீங்கன்னு வெச்சுக்கோங்க அவ்ளோ அருமையா இருக்கு செஞ்சு பாத்துட்டு சொல்லுங்க நல்லா இருக்குதா இல்லயானு
ஆ சேரிங்க செய்யறங்க நானு சில சமயொ வந்து காய்கறி இல்லாதப்போ வீட்ல தார் இருந்துச்சுன்னா நா ஒரு டைம் செஞ்சுருக்கங்க அதுக்கு இதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்காது ஆ ரொம்ப வித்தியாசம் இருக்காது இருந்தாலு வந்து நா அந்த பஜ்ஜி வாழக்கா வந்து கொஞ்சொ டேஸ்ட்டு கொஞ்சொ கூட்டுதா செய்வேங்க நானு பொரியல் மாரி செய்ய மாட்ட அது கொஞ்சொ நல்ல டேஸ்ட்டா இருக்கு இது கொஞ்சொ டேஸ்ட் கொறைவா இருக்கு நீங்க சொன்ன மாரி தேங்கா கொஞ்சொ தேங்கா எண்ணெ ஊத்தி சின்ன வெங்காய எல்லா நெறைய ஜா நெறைய போட்டுட்டம்னா கொஞ்ச சூப்பரா இருக்கு சேரிங்க நா வந்து நாளைக்கு வாழத்தார் எடுக்கற்கு வரே நீங்க வாங்க வந்து பஜ்ஜி வாழக்காய் வெட்ட போறங்க தார் இருக்கு நீங்க கொஞ்சொ கொண்ட்டு வவ வாங்க பக்கத்துல தா இருக்கு தோட்டொ வாங்க நீங்ளு பொரியல் செஞ்சு குடுங்க சேரி நீங்க நாளைக்கு வாங்க
ஆஹ் செரிங்க
பிச்சருங்க
ஆஹ் செரிங்க